மேம்
என்னடா பண்ற
ஒன்னும் பண்லை சும்மாதா இருக்கறேன்
ஆ ஆ ஒர்க் போயிட்டு வந்துட்டியா இன்னைகி நீ வந் சண்டேல இன்
ஆமா இன்னக்கி லீவுதான சண்டே இன்னக்கி ஒர்க் போய் என்ன பண்றது நம்ம
ம் ம் சேரி
பே
இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படோ வஞ்சி பாத்து பாத்தியா அ இது டிராஷ் அப்டினு ஒரு த வெள்ளோ அந்த அது ஒரு கத சுனாமி வரு அதுப் போக அந்த வெள்ளோ வரு நெட்ஃபிளி நெட்ஃபிளிக்ஸ்ல இங்கிலிஷ் அ நம்ம அவுட் மூவிதா
ஹோலிட் மூவி அதா அதா ட்ரீசர் மட்டும் பாத்தே அது இமேஜூ அத ட்ரேசர் மட் நல்லாதா இருஞ்சி ஆனா மூவி அது எப்புர்ருக்குன் தெர்ல போய் பாப்
சூப்பராக்கு அது என்னனாம் அது என்ன கத அப்டினா
ஆனா ரேட்டிங் பைக்ஸ் நல்லாருக்குது
ஆ ரெட்டிங்ஸ நல் இந்து நல்லா குடுத்துகிறான் நைன் பாய்ண்ட் செவன் இருகுது ரேடிங்ஸ் என்னுது ரெட்டிங்ஸ்கு ஆ அது சிம்பிள் கததா வெள்ளோ வரு அதுல வெள்ளத்துல வந்து சுறா மீன்கலா வந்துரு அந்த வெள்ள மேட்டர்ல்ல அந்த வந்து சுறாமீன் இருக் பாத்தியா காலசுனான் சொல்லுவாங்க அ சுறாமீன் வந்து உள்ல வந்துரு அத வந்து எப்டி ச சமாலிச் சொல்ல வர்றாங்கன்தாப்போல் பிரெக்னட் லிலி மாப் மாட்டிர்றாங்க பிக்னென்ட் லேடியு ஒருப் பொண்ணும் மந்த ஒரு த இருப்பாங்க ஆ ஆ கடைசில வந்து இருப்பாங்க அவுங்கில்ட்டே சர்வேப் பண்றாங்கங்றதான கத நல்லாருக்கு இன்ட்ரஸ்டிங்கா போகு
ஆனா ரெண்டுமண் நேரத்துக் மேல ஓடுமே அப்டியா புவர் ஸ்மெல்லாருக்கு ஆ
அது டக்டக்னு போயிரு உனக்கு அது என்னனா எடுத்தொன்ன வந்து அவன் வந்து கதைக்குல்ல போய்டுவா ரொம்ப வந்து இழுக் மாட்டா போட்டு
எடுத்ததுமே வந்து அந்த அதாதா எடுத்ததுமே வந்து
அடல்ட்டா எதுவு இருக்காது பி டிசன்ட்டு நம்ம வந்து உட்காந் பாக்லா ஃபேமிலி கூட நல்லாருக்கு மூவி
ஏ போரிங் ஆ போரிங்ஆவ கூடாது ஏனா எடுத்தமே அவே டிஸ்கிரிப்ஷன் போட்டு டிஸ்கிரிப்ஷன் அதாவது வந்து அப்போ முன்ன பழசு பின்னடிக்கு அத எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புற ஸ்டார்ட் பண்ணி முடிச் ச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேர்ந்து திரும்பி ஆரம்பிப்பா அந்த மாரிலா பண்ணுவாய்ங்க ஹாலிவுட்ல தல கீழ தா நம்ம படமே ஓடும் ஒரு டைமு
ம் இந்த அதிகமா நம்ம லீடரு போனோல
ஆமா ஆமா
சூப்பரா நம்ம எக்ஸ்பெக்ட்டே பண்ல எவ்ள இப்டி இருக்கு படோ அப்டின்னு
ஆமாம் ஃபர்ஸ்ட்டு படோ வந்து ரொம்ப அதாவது ஃபர்ஸ்ட்டு படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சி ஃபர்ஸ்ட்டு படம் ரொம்ப ஃப்ளாப்பு ஆனா இப்ப இப்ப இருக்கற படம் வந்து அது என்டர்டெயன்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் எத் அதாவ்து எத்தனை டைம் வேணாலு பாக்கலாம் நார்மல் நம்ம ஃபேமிலியா உக்காந்து பாக்கறதுக்கு அது மாரி வந்து பசங்களா போறதுன்னு அப்டினு கெடையாது ஃபேமிலி ஆல் ஓவர்
ம் நம்ம அத தேட்டருக்கு போய் நம்பி பாக்கலா ஓடீ ஒன்னோட ஒரு டைம் பாக்கலா பாக்கலா சோ அப்டியு நல்லா இருந்ச்சு அந் படோ நல்லா பண்ணிருந்தானங்க அவனுக இது நல்லா பண்ணிருந்தானுக அந்த பைட் பைட் சீசன்லா வந்து செமையா பண்ணிருந்தானுங்க
மேம் அதுவு இப்போ அந்த பழைய அந்த லெஜண்ட் படம் மூவிக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ்ஸு அவருக்கு அந்த நம்ம சரவணா அவருக்கு ம் பிஜியமும் அடுத்த முக்கியமா ஃபைட் சீன்னு தா இருக்கிறதுலேயேனு
ஆமா நல்லா பண்ணிருந்தாணுங்க ஸ்டோரியுமே வந்து டக் க்குனு நம்ம வந்து யோசிச்சு நம்ம வந்து தோணுல இப்டிதா ஸ்டோரி இருக்கும்னு நம்ம வந்து பண்ண முடில
அதா அந்த டூ ஹவர்ஸ் ல அந்த ஸ்டோரி வந்து கரெக்டா அத வந்து பிளெக்ஸ் பண்ணி கொண்டு வண்ட்டாய்ங்க
ஆமா நம்ம வந்து கெஸ் பண்ண முடில ஸ்டோரிஇதா இத்இப்டிதா இருக்கு அப்டின்னுட்டு நம்ம கெஸ் பண்ணோ ஆனா வந்து அதுக் அப்டியே ஆப்போசிட் டா போயிருச்சுங்க ஸ்டோரி
ஆனா இதுல இன்னொன்னு என்னென்னா நம்ம சில இப்போ எக்ஸாம்பிளுக்கு ம்ம் இந்த சலார் இருக்குல்ல
ம் ம்
சலார் மூவி வந்து நம்ம நம்ம பாத்தோம்ல தேட்டர் ல ஞாபகோ இருக்கா
ஆமா
அ அது பாக்கும் போது அடுத்த என்ன கட்டம் புதுசு புதுசா வந்து ஒரு எ எக்சைட்மெண்ட் ஆகுது ம்ப்ச் புதுசு என்ன பண்ணுவாய்ங்கனா ஆனா இதுல வந்து அப்டி கெடையாது ஆனா இதுல இல்ல லீடர் இல்ல ம்ப் ச் அப்டியே வந்து ப்ளோவா வந்துகிட்டே தா இருக்குது
நம்ம வந்து கெஸ் பண்ணவு மாட்டோம் நம்ம அதது வந்து அதுக்கு அதுக்கு அ அதுக்கு அவசியமு அங்க இருக்காது அ பாட்டுக்கு அப்டி போயிட்டே இருக்கு நம் பாட்டுக்கு அப்டி பா்கன்னு பாட்டே இருப்போ
அதாவது எப்டினா இவனுக்கு மேல ஒருத்தனா அந்த மாரி
ம் அந்த எஸ்கின்னு வந்து வந்து குடுத்தா எட்ஜ்ல உக்காந்து பாக்கறளவுக்கு வந்து பண்ணிட்டா படத்த நல்லா அந்த பைட் சீன்ஸ்ல்லா கொண்ணல்லா கொண்டு வந்ட்டா
ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்குது பாட்டு அதனால இந்த இப்ப இந்த அந்த முத்தித்தர அந்த பாட்டு வந்து அதல தா ரொம்ப ஹிட்டே ஆயிருக்கு
ம் நல்லா பண்ணிருந்தா அது இன்னு கொஞ்சோ கொஞ்ச லென்த்தா போட்டுருக்கலா ப்பா அந்த பாட்ட முருகன் பாட்ட ஆனா கொஞ்சோ வந்து இது பண்ணிட்டா ஆனா அந்த லாஸ்ட்ல ட்ரெயின் சீன்ல போட் டுந்தா செமயா இருந்துருக்கு ம் அந்தந்த ஒரு பிட் டு மட்டு போட்டு அது டக்குனு கட் பண்ட்டா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த இதா டிஸ்போன்டாவ ஆயிருச்சு ஆன் ட்ரெயின்ல போட்டுந்த போனானா சூப்பரா வந்துருக்கு படோ
ம் ம்
இன்னு நல்லா போண்ணா என்னா கொஞ்சோ டஃப்பு குடுத்து போனாங்க அ ஃபுட்டு
போன படத்துல அவ பொண்ண நடிக்க வெக்கல இந்த இந்த படத்தல வந்து
ம் நடிப்பு நல்லா இருன்ச்சு அந்த பொண் ஆக்டிங்கு சும்மா த நார்மலா தான என்னடா இதுனு மோதுனு அந்த மாரில இல்ல சூப்பரா நடிச்சிருந்த பொன்னு அ மீனாப் பொண்ணு ஓ அளவுக் இந்த மீனாவோட பொண்ணு அளவுக் அது நடிச்
அதாவ்து அந்த அளவுக்கு தா வந்துட்ருக்கு இதுவு ஆனா இத்தா மொத படோ அது மாரி வந்து இப் இப்பதா வெளியவே வந்திருக்குது அதுவு
ம் ஆமா நல்லா நடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு படமாரி தெர்ல அத நாலஞ்சுபட நடிச்சி இப்ப திரும்புவு அந்தமாரி அ நடிச்சிருக்கு அந்த பொண்ணு
அந்த மாரி தா இருக்கு அப்டியே வந்து ஒரு ரியாலிட்ல ரியாலிட்டியா வந்து அது எப்டி இருக் குதோ அதே மாரியே இருக்குது அது இந்த பொண்ணு
நல்லா நடிச்சிருந்தாங்க அதுமே அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயே செமயா இருஞ்சு ஸ்க்ரீன் பிளேலா அவுங்க நல்ல பண்ணிருந்தாங்க கலர் க்ரேடிங் ஆகட்டு சினிமேட்டிக் மோட்ஸ் ஆகட்டு
டாட்டிங் ஆனதுமே இந்த படமே நல்லா தா இருக்கு சில பட வந்து எடுத்ததைமே வந்து அது இதுன்னு ஓட்டுட் ட்டு திறிவா இது வந்து எடுத்ததுமே படமே கரெக்ட்டா ருக்
ஆமா க கச கசனு போட்டு கொழப்பாம டக் டக்குனு வந்து க க ஒ ஒரு பக்கோ வந்து இந்த ஃபேமிலி என்டேமிட்ட போகு இந்த பக்கோனா அந்த கதைகுல்ல அப்டிப் அப்டிப் போய்ட்டிருக்கு ரெண்டு பக்கமுமே வந்து கரெட்டா உள்ள வந்து கொண்டு போய்ட்ருந்தா ஒரு பக்கோ கதைய மட்டு கொண்டு போகாம நும் பக்க இந்த பக்கோ அந்த ஃபேமிலியா அந்த மா அப்பா பொண்ணு ஒரு இதயு காட்டிட்டு இந்த பக்க அங்க அந்த பக்க என்ன நடக்குதோ அதயு வந்து கரெக்ட்டா க காட்டி ஒரு அளவுக் வந்து பேலன்ஸா கொண்டு போய்டா ஸ்கிரீன் பிளேவ ஸ்கிரீன் பிளே மட் சொதப்னா அந்த சொத்த ம இந்தாங்க அப்புட்ன்னா அ வந்து அவுங்க இது பண்ற நல்லா பண்ட்டாங்க ஸ்கிரீன் பிளேவ சொதப்ப சொப்பிந்தாங்க அப்புன்னா ஸ்டோரி ஃபுல்லா இதா ஆயிருக்கு
ஆனா ஃபுல்லேன் என்டர்டெய்ன்மெண்ட் தா ஃபோஞ்ச ஃபன்னு ஆனா அதிக ஃபைட் சீனு என்டர்டெய்மெண்ட்டு எல்லாமே இருக் நல்லாதா இருக் ஆனா இந்த படத்துல ஆனா இந்த படத்துல வந்து ஒன்னே ஒன்னு மிஸ்னா என்னதுனா சாங்ஸ் வந்து கொஞ்ச நல்லா இதா போட்டுருக் கனு அவ்ளதா அந்த அந்த ஒன்னவா ஏனா இந்த மூவியே வந்து அப்டிதா இருக் குது மூவி கான்செப்ட்டே வந்து ஃபுல் எண்டர்டெய்மெண்ட் சாங் வந்து அந்தளவுக் வேல்யு அத அத
ம் மா ஃபுல்லா பண்ட்டாங்க பிச்சைக்காரன் அளவுக் ஓரளவுக் பண்ட்டாங்க
ஆ
பிச்சக்காரன்லயு அப்டி ஒரு மாரி வந்து இப்டி போய்ட்டே இருக்கு
ஆமா ஆமா பிச்சைக்காரன் ஆ பிச்சைக்காரன் டூ அல்லா வந்து படமே அது ஊஹீம்
அந் பிச்சக்கரான் டூ வந்து இப்ப வந்து இது பண்டா வந்து சொதப்பிட்டாங்க பிச்சக்காரன் ஒன் அளவுங் கூட கொஞ் ஒன்ல பாதியனும் கூட கொண்டு வர்ல அவன் ஆ பிச்சக்கவன் சமயா இருக்கு அந்த நம பாட் எத்தன பாக்லாந்த ச அத் இது நான் எப்டி எடுத்தே நான் சலீமு
எவ்ளோ டைம் வேனா பாக்கலா சலீம் நல்லா இருக்கு அதுக்கப்பற இந்த இது இந்த இப்போ கூட ஒரு பாட அடிக்கடி கூட போடுவாங்க அந்த இந்த பாட்டு வரும்ல அந்த வேலவா வெற்றி வேலவான் சொல்லிட்டு ஒன்னு வருமுல்ல நக நக நகன்னு ஆ அப்ப தம்பி இரு என்னது இப்பத இப்பதா ரீசன்ட்டா நேத்து கூட போட் தந்தனா தண்ணி
ஆம்மா ஆ ந ந ந ந அந்த பட நல்லாதா இருக்
அந்த படம் நல்லா இருக்கும்
மீஷபத்மன் ஒருத்தன் இருப்பான் அவனா நம்ப தீனா ல அந்த சொல்றான்
ம்
ஆ நல்லா இருக்கும் இந்த படோ நல்லா இருக்கும்
நேமா
அடுத்து அஜீத் படம் எப்ப வருதுன்னு தெர்ல வேற சொல் குடுத்துருக்கானுங்க ரெண்டு வருஷத்துக்கு பாடம் இல்லன்டாங்க டேய் அது பில்லா வருது ஆல்ரெடி அது அது ரிலீஸ் பண்றாங்கடா பில்லாவ
அது ரிலீஸ் பண்றாங்க அப்புறம் அவரோட அந்த மூவி எப்போ வரும்
இவன் ஒருத்த இன்னு சிக்ஸ்டி பைவ் வந்து இன்னு வந்து முடிவு பண்ண சிக்ஸ்டி ஃபோரா ஆ அது இன்னு அதா சொ சொல்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நா இங்க ரேசிம்குள்ள தா இருப்பே படுத்துக்கலாம்ன்டு இருந்தாரு ஒரேடியா
ஓகே ஓகே ஆனா இப்ப இந்த அந்த ரேஸ் அந்த அந்த இது ஷார்ட்ஸ் வந்து போட்டு காம்க்கிறாங்கல்ல தேட்டர்ல்ல அது எப்டி
அது சிருத்த சிவாதா வந்து பண்டுருக்கான் சிருத்த சிவா பண்றானா யாரு பண்றான்னு தெர்ல அது அந்த அது சும்மா கமிஷம் அது இன்னு இது மாரிதா
அதா அதா இல்ல அததா வந்து ஒரு மூவி எடுத்து போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கறாங்களா அததா கேட்கறே
அத மூவிய எடுத்து தேட்டர்ல போட மாட்டா நாமலா வந்து நம்ம நெட்பிளிக்ஸ்லியோ இல்ல வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்லயு வந்து குடுத்துருவான் ம் நெட்பிளிக்ஸ்ல போறதுக்குதா வாய்ப்பு அதிகோ நெட்பிளிக்ஸ்ன்னா மேக்சிம்மம் குடுப்பானுங்க
ஏன்னா டைரக்டா மூவி வரதுக்கு சான்ஸ் கெடையாது
ம் டைரக்டா ஒன்னும் எடுக்க மாட்டான் அப்டி எடுக்குமான்னா கொஞ்ச நாள் டைரக்டரா போட்டு எடுக்கலாம்
நேமா
லட்சுணக் மாரியோ இல்ல நம்ம இவன் சிருத்தசிவ மாரியோ
ம்
இந்த சிவா ஒன்னும் அவ்ளோ மோசலா கிடையாது நல்லதா தான் எடுத்து எடுத்து இருந்தாரு எல்லா படமும் நல்லதா குடுத்து இருந்தாரு
ஏ ஆமா‌ஆமா வேற படம் இல்லையே என்ன ஓடுது இப்போ ம் ஹாலிவுட் ஏதாவது ஓடுதா
ஹாலிவுட்ல வந்து என்ன நம்ம சீபிஸ் தா வந்து குடுத்துருக்கானுங்க
ஆ
வேற எதுவு பெருசா அனகொண்டா வந்திருக்கு அது அனகொண்டா விட்டுயிருக்கானுங்க நெட் ஃப்ளிக்ஸ்ல அந்த நம்ம பழையா அனகொண்டா மாரி தெ இல்ல ரொம்ப மொக்கையா இருக்குது அது
ஆக்சுவலா படு பயங்கரமா இருக்கு அந்த அக்க கொடூரமா இருக்கு அப்பல்லா பாக்கும்போது
ஆ அந்த பாம் பாத்தா பயமா இருக்கு இப்ப அந்த பாம் பாத்தா காமெடியா இருக்குது
இப்ப பாத்தாலு மண்புலு டைப்ல தா பண்றாங்க
ஆ கிளைமக்ஸ் அந்த அனகொண்டா ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமாக்ஸ்தா அந்த கேன்ன அப்டியே தூக்கி முழுங்கி அப்டியே சுத்தி புடிச்சி துப்பி வெளிய துப்பு கக்கு அவ அத பாத்துட்டு அவளுக்கு வாந்தி வந்துரு நமக்கே வாந்தி வந்துரு மாரி எப்டி எச்ச ஃபுல்லா ஒடம்பு ஃபுல்லா இருக்கு
உள்ள முழுங்கி அப்டியே சொவச்சி எடுத்துட்டு துப்பும் பாரு அப்டியேன்
நல்ல குடுத்துயிருந்தான் இந்த இந்த பாட்ட வந்து ரொம்ப வந்து போட்டு சொதப்பிட்டா ஏ படுக்கேவலமா
அதா அதா அது வேறு நம்ம இது இருக்குல்ல அது பேர் என்னது சூப்பர்மேன்னு
ஆமா
அந்த ஃபஸ்ட் பார்ட் ஒண்ணு இருக்கு தெரியுமா ஃபஸ்ட் பாட்னா அந்த பழைய மூவி
ஆ உருவாகுறதா எப்போ ஸ்டார்டிங்லந்து உருவாகது அந்த பார்டு
அது அந்த பிளாக் பிளாக் அவரு வந்து திரும்பி வந்து உயிர் குடுத்து இது வருவார்ல அதுக் கு முன்னாடி ஒரு சீன் அதெல்லா இருக்கு ஏலியன்ஸ் கூட ஃபைட் பண்ணுவாரு
ம் அதெல்லா சூப்பர் சீன்ஸ் அதெல்லா
ஆனா அது சூப்பர் சீன்னு அத கொண்டு வந்து இப்போ ஒ ஒரு கொலாப்ஸ் பண்ணி வெச்சிருக்காங்க பாத்தியா எவனையோ
அந்த சூப்பர்மான் வந்து பாக்குறதுக்கு வந்து கேமந்து காமடி இக்கிறா யார்ரா இவமாறிருக்குறா
அவரு எப்பிடி நல்லா இதா இருக்கு பாரு அ இவன பாத்தா அது அந்த சூப்பர்மேன்னே தோன மாட்டிக்குது அந்த அளவுக்கு தா இருக்குறா
அவ ஆக்டிங் செம்மையா இருக்கு
ஆக்டிங்கு ஒண்ணு பாடி ஸ்ட்ரக்சரு அது நடி ச்சிது அது ஆனா இன்னொன்னு என்னனா இதுல வந்து கிராஃபிக் வந்து ஓவரா பண்ணிருப்பாய்ங்க இந்த இதுல பாத்தாலே அப்டி தா இருக்குது இ எஃப் எக்ஸ் ல போட்டு மொத்தமா இதுல வந்து இந்த இப்ப வந்த அந்த சூப்பர்மேன் இதுல வந்து ல்லாமே வச்சிருக்காங்க அந்த இதுல அப்டி இல்லாம வி எஃப் எக்ஸ்யே இருந்தாலுமே அது வந்து அப்டியே தத்ரூபமா ரியலி லா இருக்குற மாரியே இருக்குது
ஆமா
ஆனா இப்போ வந்ததுல அப்டி இல்லயே படமே
அவே எதுக் சும்மா எடுத்து வச்சுக்கானுங்க எடுக்க எடு எடுத்து வச்சக்கானுங்க படம் ஒண்ணு எடுத்து வைக்கல சூப்பர்மேன் வன்ட்டானுங்க சரி எடுத்து வச்சிர்வோனு எடுத்து வச்சுதானுங்க
அதா அதா வேற படத்துக்கு எதாவது போகலாம் பாக்கலாம் ம் என்ன படத்துக்கு போறது
வேற எந்த படமே இந்த இ இப்ப காஞ்சுரிங் ஓடிட்டு இருக்கு அது நல்லா இருக்கு அதுக்கு வேணா போலா
காஞ்சுரிங்கா
காஞ்சுரிங்தா மமுத மம்மி
ஆ அ அதலா அந்த காஞ்சுரிங்ல்லா அந்த ஃபஸ் ட்டு இருந்த பழைய சீன்ஸ்ல ரொம்ப நல்லாருக்கு மொத மொதல்ல காஞ்சிரிங் ஒன் டூ பார்ட்டு
ம் சேர்றா பாப்போ நாளைக்கு முடிவு பண்ணிக்லா டிக்கெட் எதோ புக் பண்ணுமா புக் பண்ணிட்டு கூப்பர்ற சரியா சேர்றா பாப்போ
சேரி ஓகேடா பாரு ம் நா கூப்பர்ற
ம் பாய்டா
ஹலோ